ஹலோ
இப்டி பாத்தா
ஆ நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே வீட்ல எல்லா
எல்லா நல்லாருக்காங்க சாப்டிங்களா
சாப்டாச்சு
எங்க காத்து ரொம்ப இதா இருக்கு தூங்கவே முடியல
ஆமா ஐயோ ஏ சி இல்லாமலா தூங்க முடியாது நீ வேற இப்போ இருக்குற க்ளைமேட்டுக்கு
ஓடனும் போல
போட்டுருங்க கொஞ்ச பா இல்லனா சமாளிக்க முடியாது சம்மர்ல
ஆமாமா இத சொல்லிட்ருக்காங்க பாக்குறே பாத்து சீக்கிர வாங்கிர்றே
ம் சின்ன ரூமா இருந்தா ஒன்டன்னுக்கு கம்மியா இருந்தா கூட போதும்
அம்மா போதும்ன்னு சொன்னுவாங்க கொஞ்சம் பெருசு அ ஒன்ட்ர போட்லான்ட்ருக்கே
ம் ம் இப்ப வாங்காத ஜூன் ஜூலை பக்கமா வாங்குனே வெச்சுக்கோ ஏன்னா இந்த சீசன்ல சம்மர் ரேட்டு அ தாறு மாறாதான் இருக்கும் ஜூன் ஜூலை அந்த மாரி டைம்ல வாங்குனா கொஞ்சம் நல்லா இருக்கும்
சரி பாக்குறன் விசார் சும்மா விசாரிப்போம் போய்ட்டு என்ன சொல்றாங்களோ அத பாத்துட்டு
ரெண்டு மூணு கடையில விசாரி ஓகே ம்
என்ன பண்றது எல்லாம் ரேட்டு முன்ன பின்னதான் சொல்றாங்க ஒரே ரேட்டா சொல்றாங்க
ஆமா அ எது எல்லாமே கொஞ்சே பாத்தன்னா ஒரு டு ஹன்ரடு த்ரீ ஹண்டரடாவது டிப்ரன்ஸ் இருக்கு
அது மினிமம் வந்தா பரவால்ல ரொம்ப ஹை ஆ சொல்றாங்க சில பேரு
ஆ ஆமா ஆமா ரேட்டு அவங்களுக்கு ப்ராடக்ட் விக்கணும்லப்பா எப்படியு வாங்குவாங்கன்னு தெரியு விக்கணுமில்ல இதெல்லா டாக்டிக்ஸ்
கரெக்டு தா ஒன்னு வாங்குணா ஒன்னு ஃப்ரீ அந்த மாரிலா சொல்றானுங்க
அந்த மாரிலா ஏ சிக்கு சொல்ல மாட்டாங்கப்பா
ஏ சி சொல்லல பொதுவா சொல்றே சின்ன சின்ன சின்ன பொருளுக்கு
சின்ன சின்ன ஐட்டம்ஸ் ஆமாமா அதெல்லா குடுக்குறாங்க
அம்
அந்த பொருளோட வெலையே கம்மியாதா இருக்கு அஸ் ஸ்டாக்கு பழைய ஸ்டாக்கா கூட இருக்கு அத முடிக்கணு அப்படிங்றதுக்காகவே
அவுங்களுக்கு தேவ வித்தா போதும்
ஆமா செரி வந்த ரேட்க்கு அனுப்லா அப்டின்ட்டு ஒ பை ஒன் கெட் ட்டோண்ணு போட்றது ம் ம்
நான் கூட போண் டைம் சேர் வாங்னே ரொம்ப கம்மியா ஒரு சேர் வாங்குனாங்க அது அதிகமா சொல்லிருந்தாங்க நெறையா வாங்கிட்டு வந்தே ஒரு பக்கத்து வீட்டுக்கும் சேத்து எல்லா வாங்கிட்டு ஒரு அஞ்சு வீட்டுக்கு சேத்து வாங்குனே அது அந்த நான் வாங்குன ஒரு சேர் ரேட்டு வந்து பாதி ரேட்ல குடுத்தா அவ்வளோ ப்ராஃபிட் அப்போ
ம் பல்க் ஆட்ரா எடுக்கும் போது நாம ப்ராஃபிட் ஆகலா ஆனா ஒரு சிங்கிள் பீஸ் டோஸ் அ டபுள் பீஸ்ன்னு எடுக்கும் மோது வந்து நமக்கு லாஸ் தா
எல்லார்டையும் போய்ட்டு நான் இது வாங்க போறேன் உங்களுக்கு வேணுமானு கேட்டு கேட்டு ஒரு அஞ்சு வீட்ல ஒரு அம்பது பேரு சேந்து வாங்குனோ அது அப்டியே அந்த ஆட்டோ வாடக அதுல கவுன்ட் பண்ணிகிச்சு
கரெக்ட்டு எல்லா ஷேரிங் தான அதனால கொஞ்சோ பிரச்சன இல்ல ஈஸியா செலவு கம்மியாவும் பாத்தியா
நமக்கும்மே கம்மி அதேமாரி கடக்காரனுக்கு போ சேல்ஸ் அதிகமாகிடும் ஈஸியா
அ ஆமாம்மா இப்பெல்லா என்னப்பா பைக்ல கட்டிட்டு வந்து விக்கிறாங்க சேர்
ம் அதுதான் யோசிப்பேன் என்னடா இ இத் கொண்டு வரத்தே கம்மிய தான் கொண்டு வரோம் ஆனா எப்புட்ரா லாபம் வருனு பாத்தா பயங்கற ரேட்டு இவனுங்க பல்க்கா வாங்கிட்றானுங்க இங்க வந்து நம்மட் டபுள் ரேட்டுக் விக்கிறானுங்க
ஆமா அ ஆனா நாம்பளும் கொஞ்சோ அடிச்சுதான் பேசணும்
ஆமாம்மா ரெண்டு மூணு சேர் வித்தாலே போதுன்ட்ருக்கும் அவனுக்கு ஒரு நாளைக்கி செட்லாயிருவான்
ஆ ஆ ஆனா நாமளும் முடிஞ்ச அளவுக்கு அடிச்சு வாங்க போடிய பொருளேன்னு எதுவும் வாங்க முடியாது
அதான் எப்புட்றா இவங்க இது ப்ராஃபிட்ருக்குமான்னு பாத்தா ஏகப்பட்ட ப்ராஃபிட்ருக்கும் போல
ஆமாப்ப ஒரு சின்ன கா காய்கறி கட வெல்ரிக்கா மட்டும்தான்ப்பா வித்தாங்க மரத்தடில போட்டு வித்தாங்க அது ரெண்டு வாரத்துல பாத் தன்னா ஒரு தள்ளுவண்டி கட வந்துருச்சு
அடேங்கப்பா
நா அதா யோஸ்ச்ச அவ்ளோ வாங்குறாங்களா ஆனா சேல்ஸ் மையன வெய்ல் காலம் இல்லையா அதனால மக்கள் வந்து நெறைய வெள்ரிகா வாங்குனாங்க
வாங்கி வாங்கி நல்லா சாப் டாங்க ஆனா இப்ப வந்து அட்வான்ஸ்டா போய்ட்டு இப்ப கொஞ்சம் ஃப்ரூட்ஸு வெள்ரிக்காவோட ஃப்ரூட்ஸ்ஸு ஆ என்ன சீசன் இப் போய்ட்டு வாங்காதவ சீசன் இல்லையா அதனால அது பலாப்பழம் அந்த மாதிரி அடிஷ்னலா போட்றாங்க இப்ப தள்ள வண்டில வெச்
ம் அதா அதா எல்லாமே இப்ப டெவளப்பாறாங்க தெரிஞ்சவங்க கூட சின்னதா கட போட்டாங்க சோ அப்டி போட்றாங்க அடுத்து ஆட்டோ போட்றாங்க
ஆமாப்பா அதெல்லாம் பாறே பெருசா மொதலிடே இல்ல சோ மரத்தடிய உக்காந்து ஒரு சும்னா சாக்கு விரிச்சு போட்டு ப்டி கவித்தாங்க இன்னிக்கி நல்ல ப்ராஃபிட்டு
அதா ஆனா அந்தளவுக் டெடிகேட்டடா ஒர்க் பண்ணும்ல
ம் ஆனா காலையிலிந்து சாய்ந்தரம் வரைக்கு உக்காந்துருக்கணும்ல அதே விக்க
ஆமாமா
அது பெரிய விஷ்யம் உள்ள வெயில்ல
சிரம தா எல்லாமே கஷ்டம் வாங்க மார் மார்க்கெட்ல பாருங்க கா இந்த வெளியில பெங்களூர் சென்னைக்கு வேலைக் போனவங்க எல்லார்லா தடுமாறாங்க இப்ப
ஆமா எப்ப வேலைக்கு போ எப்ப தூக்குவானுங்க இப்போ எவள் நாள் வெச்சிருப்பானுங்கன்னே திக்கு திக்குன்னு ஒரு பதட்டமாவே ஓடுது
ம் அத நம்பிதா லோன் போட்ருக்காங்க வீடு கட்டுறாங்க ஏக வண்டி வாங்குறாங்க
எங்க ரெண்டு மூணு வருஷம் ஆனாலே எல்லா அப்பார்ட்மெண்ட் வாங்குறாங்கப்பா அங்க பே பேங்ளூர் சைடு சென்னையில கூட சென்னையும் அப்பிடித்தா ரெண்டு மூணு வருஷம் வேலைக் போய்ட்டா ஓகே ஒரு ஸ்டாண்டர்ட் சேலரி வருது அப்டின் சொல்ட்டு வீடு வாங்கிறாய்ங்க
ஆமா தைரியமா இப்ப ரெண்டு பேர் சம்பளம் வாங்குறாங்களா
ஆ அவ்ளோ பேர் சம்பளோ வாங்கி அப்புறம் ரெண்டு பேர் கடன் கட்டிட்டே உக்காந்துருந்தா என்ன லைஃப்பு
நம்ம தா நாம தா இப்டி யோசிக்கிறோ ஆனா அவங்களா துணிஞ்சு வாங்கறாங்க
ஆ அதா தெரில ஆனா அந்த நாமளு நெறைய சினிமால பாக்குறோல வேல போயிருச்சின்னா அந்த டைம்ல அப்படி பிளாக்கா நிக்கிறாங்களா என்ன பண்றதுன் தெரியாம பிளாங்கா நெறைய பேர் சூசைட் எல்லா பண்ணிருந்திருக்காங்க எனக் கடன வாங்கிட்டு கட்ட முடியாம வீட்டு லோனு அடைக்க முடியாம இப்படி எல்லா நம்ப ப பாக்கும் போது அதா கொஞ்சம் திக்கு திக்குன் இருக்கு ஆனா நமக்கு துணிஞ்சி வாங்கணும் போன அதுக்கு பதிலா ஒரு ஏக்கர் நெலம் வாங்கி ரெண்டு ஏக்கர் நெலம் வாங்கி போடலா கூட இங்கே அதுக்கு அத விட கம்மியான வெலையிலயே வீடு கட்டிக்கிலா
அவுங்க ஏன் அப்டி பிளான் பண்றாங்கனா அவங்கள இல்ல அவுங்க அவுங்க ஃபிக்ஸ் க் பண்ட்டாங்க அங்கதா ஒர்க் பண்றன்ட்டு இப்ப அந்த வாடகை வந்து அவங்ளுக் அது சரியா போயிடு
நாம அவ்ளோ லக்சூரி தேடி போனாதானப்பா வாடக பிரச்சன வரு
சார் மினிமமே நம்ம இ எம் ஐ கட்டர்துலா அந்த லெவலுக்கு வந்துடுது அந்த கால்குலேஷன்ல பண்ணுவாங்க போல நா எனக்கு தெரிஞ்சவங்க அப்பிதா சொல்லுவாங்க அது இங்க வாகை குடுக்குற நேரத்து நம்ம அது ஒரு இது இ எம் ஐ போட்டோம்னா அது கண்டுபுடிச்சுரு அப்டின் சொல்லுவாங்க
ஆனா ஆக்சுவல் கால்குலேஷன் என்ன தெரியுமா ஒரு எக்கனாமிஸ்ட் தா சொல்லியிருந்தாரு நீங்க வருஷோ உங்க எழுவத்த அஞ்சு வயசு வரைக்கு நீங்க வாடக குடுத்தீங்கன்னா கூட ஆ நீங்க வீடு வந்து ஒரு வீடு புக் பண்ணி அதுக்கு நீங்க இ எம் ஐ போட்டு அதுக்கு நீங்க லோன் கட் அத விட உங்களுக்கு கம்மியான செலவு தா உங்க வாழ்நாள் முழுக்க நீங்க அந்த வீட்டுல நீங்க உக்கார்ந்து கழிச்சில்லா அப்டின்னு சொல்லியிருந்தாரு ஆமா
புரியுது ஒவ்வொருத்தங்க ஒவ்வொன்னு சொல்றாங்க அதாதா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாரி சொல்றாங்க ஒன்னு புரிய மாட்டிது
அதெல்லா பாக்கும் போது என்னடா இது இதுல போய் அனாவசியமா கொட்டணுமா அப்டிங்கிற மாரி யோச நமக்கு தோணுது பட் அவங்களுக்கு அதெல்லா அது டிஃப்ரெண்ட்டா பிளான் பண்றாங்களோ என்னவோ
அத்தா அதா இது பேங்க்ல ஒன்னு சொல்றா சேல்ஸ்மேன் ஒன்னு சொல்றா பெர் லேட்டிவ் ஒண்ணு சொல்றா
ஆளாளுக்கு ஒவ்வொன்னு சொல்றாங்க ஆனா வட்டி மேல வட்டி கட்டுறவங்கதா தெரியும் கஷ்டம்
ஆனா நீங்க ஓவரால் கால்குலேஷன் போட்டீங்கன்னா நீங்க அந்த லோனே வாங்க மாட்டீங்க
கண்டிப்பா வாங்ன அமவ்ண்டோட நம்ம சேத்துதா கட்றோ
ஆமாம்மா ஒன் ஒரு கால்குலேஷன் போட்டே மறந்துட்டே அவ அத்தனை பெர்சன்டேஜ் அப்டியே போகுது
ஆ அது வந்துட்டு வேஸ்ட்டு தானேப்பா கஷ்டப்பட்டு சம்பாறிக்கிறாங்க சம்பாாரிச்சி அங்க போயி அனாவசியமா எக்ஸ்ட்ராவா அமௌண்டட் பே பண்ணி நம்ம லோன் கட்றது அது வந்து வேஸ்ட்டு தான் இருக்குற சூழ்நிலையில நாளைக்கு வேலை இருக்குமா இன்னைக்கு வேலை இருக்குமான் தெரியாம எல்லா ஓடி
இப்ப எல்லா கவர்மெண்ட் போஸ்ட்டிங்கு போயிற்றாங்க
ஆமா அதுக்கு எல்லாத்துக்குமே இப்ப படிச்சவங்க வந்து நெறைய பேர் இருக்காங்க இப்போ பத்து எடத்துக்கு பத்தாயிரம் பேர் அப்ளிகேஷன் போட்றா
ஆமா என்னதா பண்றது எல்லாரும் போயி தா வேற வழியில்ல இல்ல என்ன பண்றது தெரியாம இருக்காங்க போயி தானே ஆவணு
ஆ எல்லாரு அதே வேலைக்கு போ முடியாதுல்ல எல்லாத்துக்கு அதே ஜாப் கெடைக்காதுல்ல ஒன்னுக்கு வேற ஏதாவது ட்ரை பண்ணிதா ஆவணு
அதாதா
அப்புடித்தா நெறைய பேர் தள்ளுவண்டி கட போட்டாங்க ம்
சேரி அப்ப என்ன பண்றது அப்புறோ நெறைய பேர் ட்ரீமா எழுதுறாங்க நெறைய பேர் காசும்மா பொழுதுபோக்குக்கு போறாங்க ட்ரீமா எழுதுறவனுக்கு வேல கெடைக்க மாட்டிது
ஆமா கடமைக்குன்னு போனவனுங்கலா வேல கெடச்சிடு
ஈஸியா கெடைச்சது கேட்டா இப்பதா எழுதுனா எ பாஸ் பண்டங்கறா என்னடா சொல்றீங்க அப்டின்ட்டு எல்லா நேரோந்தா
அவனுக்கு லக்கு தா
ம்
இன்னா பண்றது
சேரியா நம்ம சொல்ல முடியாது அவ எஃபோர்ட் போட்றா அவ பாஸ் ஆகுறா நாம என்ன பண்றது
அ இப்பதா எல்லா டிஃப்ரெண்டட் டிஃப்ரெண்டா போது டெக்னாலஜி அது இதுன்ட்டு ஏஐ ஜெனரேட்டடு டி ட்டிண்டு எங்க எங்கேயோ கொண்ட்டு போறோ எல்லாத்துலயு ஏ ஐ தா
ஆமா என்ன நடக்கதுன் தெர்ல
ஒரு பேங்க்லேருந்து ஆ எல்லாமே எத்து எது தொட்டாலு ஏ ஐ தா டிவி மொதற்கொண்டு ஃபோனு மொதற்கொண்டு லேப்டாப் மொதற்கொண்டு
எல்லாமே வந்துடுச்சு ஆமா ரொம்ப ரொம்போ இல்ல எப்டி சொல்லற ரொம்ப உச்சக்கட்டத்துல போயிட்ருக்கு
ஆமா எல்லா அப்ளி அப்ளைன்ஸ்லயு ஏ ஐ இருக்கு
சேரி இப்ப நா ஒவ்வொன்னு இது வருஷம் போக போக டெக்னாலஜி அப்டேட் ஆயிட்டுதா இருக்கு
ம் ஆனா வருஷ போவ போவ ஆளுங்களுக்கு வேல கொறைஞ்சுக்கிட்டே இருக்கு டெக்னாலஜி தா ஏ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டலிஜென்ஸ் தா பீக்ல போகு ஆனா வேல கெடைக்கிறது அப்டியே கொறைஞ்சிட்டே போவு இன்னுமே
ஆனா வேல கொறஞ்சான்ன அடுத்து விவசாயோ டெவலப் ஆகட்டு
ம் ஹு நாமதா இன்னு சொல்லிட்டு இருக்கணு அவுங்க வந்து பண்ணுவானுங்க படிச்சவங்க எவனு வந்து வெவசாயம் பண்ண மாட்டா யாரது ஒருத்தர் ஞான உதயம் பொறந்தவன் தா வந்து பண்ணுவா
தெர்ல அதுவு பாப்போ என்ன நடக்குதோ
பாப்போ பாக்க தா போறோ ம்
சேரி எனக் வேல இருக்கு அப்றோ கூப்புறே
ஆ செரிப்பா
ஆ பாய்
பாய்